அ தோழி
ஆ கேக்குதுங் தோழி எப்டிருக்கிங்க
நல்லா இருக்கே தோழி உங்க அ உங்க வாய்ஸ் கொஞ்சொ கம்மியா கேக்குது தோழி
இப்ப கேக்குதுங்ளா
ஆ இப்ப கேக்குது தோழி
ஆ சரிங்க சரிங்க தோழி நானு வந்து எனக்கு ஸ்லோவா பேசி பழகிடுச்சா பாஸ்டா பேசுனா கத்தி பேசுற மாரியே இருக்குமா அதனால எனக்கு அப்டியே ஸ்லோவா பேசியே எனக்கு பழகிச்சு
அப்டிங்ளா தோழி உங்களுக்கு எ ன்ன நான்வெஜ்ஜா வெஜ்ஜா வெஜ்ஜு புடிக்குமா தோழி
எனக்கு வந்து ரெண்டுமே புடிக்கு வெஜ்ஜு எனக்கு ரொம்ப புடிக்கும் வெஜ்ஜல வந்து அந்த பன்னீர் காளான் அந்த மாரி எனக்கு ரொம்போ புடிக்கு
ம் நான்வெஜ்ல
நான்வெஜ் இல்லன்னா அதா சி சிக்கனு எல்லாவ்வுட எனக்கு எற ரொம்போ புடிக்கு
ம் ஆமா எற எல்லாருக்கு புடிக்கு
அ அதுக்கப்றோ அந்த கடம்பான் சொல்லுவாங்க பாத்தீங்களா
ஆமா ஆமா
அதுவு எனக்கு ரொம்போ புடிக்கு அது எங்க அம்மா வேற மாரி செஞ்சி தருவாங்க
செரி செரி
அது எனக்கு ரொம்போ புடிக்கு
ஆ கண்டிப்பா தோழி அப்றோ சொல்லுங்க தோழி
உங்களுக்கு என்ன
வீட்ல எல்லாரும் எனக்கு வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே புடிக்கு எனக்கு இந்த பொரியல்லு கூட்டு இந்த மாரி எல்லா ரொம்போ புடிக்கு நான்வெஜ்ல எல்லாமே சாப்பிடுவே வெஜிடபிள்லையு எல்லா சாப்படுவே ஆனா அந்த கசப்பா இருக்குல்ல எதோ சொல்லுவாங்க ஆ அது மட்டு எனக்கு புடிக்காது
நா சொல்றே அந்த மாரி நீங்க செய்ங்க
அத தவிர நா எல்லா வெஜிடபிளும் சாப்பிடுவே அத தவிர் த்து நா எல்லாமே சாப்புடுவே அது மட்டு எனக்கு புடிக்கவே புடிக்காது
ஓ சரிங்க சா
கசப்பா இருக்கிறதுனால இல்ல எனக் நா கசப்பு அதிகமா சாப்ட்டுருக்கே பட் அது கசப்னால இல்ல அது ஒரு எதோ ஒரு டேஸ்ட் வர்த்து அதுல எனக்கு அந்த டேஸ்ட் எனக் புடிக்கமாட்டிங்கிது
ஆ நானு வந்து பாவக்க வந்து வேற மாரி செய்வே அது வந்து அந்தளவுக்கு அந்தளவுக் கு கசப்பாவே இருக்காது எல்லாரு பாவக்க் செஞ்சா சாப்ட மாட்டாங்க ஃபஸ்ட்லா
ஆ
அதுக்கப்றோ நா வேற மெத்தட்ல செஞ்சோனே அது எல்லாரு இப்ப விரும்பி சாப்டுவாங்க
எப்டி பண்ணுவீங்க தோழி சொல்லுங்க எனக்கு நானு ட்ரை பண்ணி பாக்கறே
ஆ பஸ்ட்டு வந்து எண்ண வந்து ஊத்திப்பே நானு பாவக்கா வந்து ரொம்ப மெலிசா அதாவ்து ரொம்போ மெலிசா இல்ல கொஞ்ச மெலிசா
ஒகே
மெல்லிசா கட் பண்ணிப்பே நாலா அந்த வெங்காயோ நம்ப கட் பண்ணுவோ பாத்திங்ளா மெல்லிசா
ஆமாமா
அந்தளவுக்கு பாவக்காவ கட் பண்ணிப்பேன்
எள்ளு எவ்ளோ யூஸ் பண்ணும் தோழி
எண்ண வந்து நம்ப பாவக்கா வந்து எடுக்குற அளவுக்கு இப்ப வந்து நானு எர்நூத்தம்பது கிராம் பாவக்கா எடுப்ப ஒரு ஒரு டைம் ஆ ந ஒரு ஒரு டைம் இல்ல நறைய சாப்றாங்ன்னா நம்ம ஐநூறு அதாவது அரை கிலோ செஞ்சாலே நம்புளுக்கு கால் கிலோதா கெடைக்கும் அதுல
ஆமாமா
அந்த மாரி செய்யும்போது நல்லா சாப்டுவாங்க
சரி
அதனால காலையிலயும் மதியத்துக்கும் வச்சுகர்ன நா அர கிலோ செய்வே அதுப் போக இன்னு கொஞ்ச நறைய எண்ண ஊத்துவேன் அதுக்குனு ரொம்ப நறைய ஊத்த மாட்டே ஓரளவுக்கு மீடியமா ஒரு எரநூறு எரநூறு
சரி சரிங்க
உத்துவோணு வச்சக்கோங்கள எர்னூறு கூட அதிகம் நூறே போ எரணூறு கூட ஊத்த மாட்ட நூறு ஊத்துவ நூறு என்ணெஅந்த பத்து ரூபா என்ணெ பைக்கட்டு அந்த எண்ணெயிலயே கொஞ்சோ நேர்த்திடுவே நாங்க
சரி சரி சரிங்க தோழி அதுக்கு மு அப் பறமா என்ன செய்யணு தோழி
அந்த ஆ பாவக்காருக்குல தண்ணில அலசி இறுத்து வச்சுக்கணு நல்லா தண்ணியல்லா இருந்துர்ணும் நம்பளுக்கு வேணுனா ஒரு துணில கூட போட்டு ஆ துணியில கூட போட்டுச் லா அப்டி இல்லன்னா அந்த கூட இருக்கு பாத்தீங்களா இருக்குற கூட காய்கறி அந்த கூடைலதா நா இருத்து ஒரு குண்டால வச்டோனா தண்ணில்லா எறங்கிடும்
ஆமா
அதுக்கப்பறமா நா செய்வ நல்லா இருக்கும்
ம்
யா அந்த எண்ணெல வந்து எதுமே போடகூடாது இந்த பாவக்காவ அப்டியே போட்டுக்ணு
சரி
போட்டுட்டு அதுக்கப்றோம் நல்லா கலக்கிட்டு லைட்டா உப்பு போட்டு அதுக்கப்ற அந்த பாவகாவ வந்து மூடி வச்சுணும் ஐட்டம்லே வைக்ணு
சரி சரி ஹை ஃபிளிம்ல வைக்கணு
ஆ ஆமா அ அப்டியே கொஞ்ச கொஞ்சமா வேகும் அது திருப்பி திருப்பி வுடணும்
சரி இந்த மஞ்சத்தூள் இதெல்லா தேவ இல்லியா
இல்ல போடணு கொன கழச்சி தா போவ நானு
சரி சரி ஒரு ஒரு அஞ்சு நிம்ஷோம் வில்லமா இல்ல ரெண்டு நிமிஷம் வில்லயா வில்லாமா
இல்ல விட் நம்ம வந்து மூடிட்டு மூடிட்டு நம்மளுக்கு வெண் அதாது பாவக்கா வந்து எண்ணெயிலே வெந்துனும்
சரி
அந்த உள்ளருக்க வெதல்லாம் எடுத்துட்டு செய்ங்க உள்ளருக்க வெத வந்து எடுக்காம செஞ்சுராதிங் ங்ய
சரி
அதுக்கப்புறோ நல்லா நல்லா நம்ளுக்கு தெரியும் வெந்துடும் சொல் பாத்தாலே தெரியு வெந்துட்டு கோ அப்டி இல்லல்லா நம்ப கரண்டில குத்தி போட்டா அப்டியே வெட்டோ
சரி
அந்த டைம்ல வந்து மொளகாத்தூளு கொஞ்சோ லைட்டா சிக்கன் மசாலா இல்ல கரம் மசாலா எது வேணாலு போட்டுக்கலாம் நா சிக்கன் மசாலா கரம் மசாலா ரெண்டுமே போடுவ அதுக்கப்றோ இன்னோ கொஞ்சோ சால்ட்டு வேண்ணாலு போட்டுக்கலா மஞ்சத்தூளும் லைட்டா போட்டு பெருங்காய தூளு லைட்டா போட் டு நல்லா கலாயி உட்டுட்டீங்ன்னா கலறி உட்டுட்டு திரும்ப மூடினும் சிம்லே வச்சுடுங்க
சிம்ல வெச்சிலா
ஆ ஆமா மொளகாத்தூளு வந்து எல்லாத்துலமே பட்டுருக்குணும்
சரி அது போட்டு கொஞ்சோ மூடி வச்சுட்டா கூட நல்லது
ம் ஆமா மூடி வெ மூடி தா வெக்குனோ நல்லா அப்டியே ஃப்ரை ஆய்க்கினேருக்கு திருப்பி திருப்பி உன்னோ அதுக்கப்றோ கொஞ்சோ ஃபாஸ்ட்ல வச்சு அப்டியே குக் பண்ணினேன் வச்கோங்க அப்டியே ஃப்ரை ஆயிடும்
ம் அப்ப கசப்புத்தன்ம தெரியாதா அப்டி அப்டி சாப்ட்டா
ஆமா தெரியாது டேஸ்ட்டா இருக்கோ
ஆ அப்டி வேணுன்னா நா ட்ரை பண்ணி பாக்குற தோழி
ஆ ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கொழந்தைங்களுக்கும் பாவக்கா ரொம்ப நல்லது
கண்டிப்பா நா ட்ரை பண்ணி பாக்குற ஒரு வாட்டி சாப்ட்டு உங்ககிட்ட கண்டிப் பா சொல்ற நா ஏன்னா எனக்கு அந்த ஒரு இதுதா எனக்கு புடிக்காது
ஆ எங்க அக்கா பசங்க வந்து லன்ச்ல பாவக்காவே வச்சுன் போ மாட்டாங்க
ம்
நான் இத செஞ்சு குடுப்ப பாருங்க அவுங்ளே பாவக்கா வேணுன் கேப்பாங்க
ஆ அப்டிங்ளா நானு கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாக்குற தோழி ஏன்னா எனக்கும் பாவக்கா கொஞ்சோ கூட புடிக்காது நீங்க சொன்ன விதத் த்துல வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாரி சொன்னதுனால சரி பாக்லா ஒரு வாட்டி நா சாப்ட்டு பாக்லா
ஏன்னா நம்ளுக்கு வந்து பாவக்கா வந்து வயித்து பூச்சும் போய்டோ நல்லது ஒடம்புக்கு அதனால
ஆமா என் வீட்லயே சொல்வாங்க எல்லாரும் நீ பாவக்கா சாப்டு உன் க்கு இனிப்பெல்லா நீ நல்லா சாப்புர்ற நீ பாவக்காவு சாப்புடு
ஆமா இந்த டைம்லலா நம்போ பாவக்காலா சாப்புன்னோ
எனக்கு புடிக்காதுனால நா சாப்புடவே மாட்ட ஆனா ரொம்ப கம்ப்பல் பண்ணாங்கனா சரி என்ன பண்ணுவ ஒரு அப்டியே ஒரு வாய் சாப்பாடு சாப்புர்ற மாதிரி ஒரு வாய்லியே சாப்ட்டு டக்குன்னு முடிச்சுருவ அந்த மாரி பண்ணுவ எனக்கு புடிக்காதுனால அந்த மாரி பண்வ
அத வெங்காயோ தக்காளி போட்டு செஞ்சோன் வச்சுக்கோங்க கசப்பாருக்கும்
ஆமா எனக்கு அந்த மாரி சாப்ட்டுதா எனக்கு புடிக்கல ஏ வீட்லயே பண்ணிருந்தாங்க ஆனா எனக்கு புடிக்கவே இல்ல அந்த ஸ்மெல் தா எனக்கு புடிக்க மாட்டிங்குது அந்த கசப்பு தன்ம எனக்கு பிரச்சன இல்ல நா கசப்பா எவ்ளோ தீனி சாப்ட்ருக்க அ இய் அ அந்த ஒரு ஸ்மெல் ஏதோ வருது அந்த ஸ்மெல் மட்டுதா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுனால நா சாப்படுறதே விட்டுட்டே நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு நா கண்டிப்பா சாப்ட்டு பாக்குறே எப்பிடி வருது
கண்டிப்பா சாப்பிடுங்க உம் நீங்க இப்போ நா சொன்னே பாத்தீங்களா அதே மாரி அதே மாரி செஞ்சுட்டு கூட பருப்பூசிலி மாரி கூட செஞ்சு சாப்பிட்டா அது இன்னு செம டேஸ்ட்டா இருக்கு
எப்படி சொன்னீங்க த தோழி
பருப்பு உசிலி தெரியுங்களா
ஆ எனக்கு தெரியாது தோழி அது
அதாவது அந்த நா இப்ப சொன்ன பாத்தீங்காள அந்த மெத்தட் அப்படியே செஞ்சிருனு
உம்
கடல பருப்ப வந்து ஒரு ஆப்ன்னவர் இல்ல முக் சவரு ஊற வச்சு அத படை
சரி
ஆ
உம் ஆமா
அ அரைச்சிட்டு
ம்
கொண்டு அந்தப் பருப்பு அரைக்கும் போது சோம்பு பூண்டு அப்புறோ மூணு காஞ்ச மெளகா போட்டு
சரி
அதுக்கப்புறோ லைட்டா உப் உப்பு போட்டுக்கனு அத வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறோ அத அப்படியே ஆ ஆ எதுமே போட தேவலே நம்ம வடைக்கு அரைப்போ பாருங்க அந்த மாரி பருப்பு சோம்பு பூண்டு காஞ்சி மொளகா வேற எதுமே தேவெல்ல போட்டு அரைச்சிட்டு அத வந்து எண்ணெயில எடுத்து போட்டுடணு போட்டுட்டு நம்ம கெளரினே இருக்கு போது அப்படியே உதிரி உதிரியா வந்துரு
சரி சரி
ரொம்போ உதிரியாக்கிட கூடாது கொஞ்சோ பெருசு பெருசா அதாவது கொஞ்சு பெருசு பெருசா இருந்தாதா நம்பளுக்கு அது சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு
ஓ சரிங்க தோழி அது எவ்வளவு நேரோ விடுணு தோலி
அதாவது நம்ம கலறிட்டே இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ சரியா அது எனக்கு வந்துடு அத எடுத்து நா அப்படியே போட்டேன்னு வெச்சுக்கோன்க அந்த பாவக்காவே அன்னைக்கு எனக்கு இருக்காது
ம்
அந்த அளவுக்கு காளியாயிடு
கண்டிப்பா நானு இந்த மாதிரியு நா பண்ணி பாக்குறே கண்டிப்பா நீங்க சொன்ன ரெண்டு வி இதுவுமே நா செஞ்சு பாக்குறே கண்டிப்பா
கண்டிப்பா செஞ்சு பாருங்க தோழி ரொம்ப நல்லா நல்லாவா இருக்கு ஒடம்புக்கு நல்லது
உம் கண்டிப்பா தோலி நா அதிகமா இனிப்பு சாப் புறதுனால நீங்க சொன்ன ஒரு இதுவு கரெக்டா இருக்கு நா கண்டிப்பா செஞ்சு பாக்குறே நமக்கு குடுத்த டைமு முடிஞ்சிடுச்சு தோழி
ஆ உங்களோட பேசுனது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்ககிட்ட பேசினது கண்டிப்பா இன்னொரு வாட்டி பேசலா செரிங்ளா தோழி கண்டிப்பா தோழி ரொம்ப நன்றி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி